தாங்கள்லாம்
ஹலோ கேக்குதாக்கா
ஆஹ் கேக்குதூ என்ன செஞ்சுட்ருக்கியே
எதா எங்க மாமனார்ட்ட பேசுனே
உம்
மாமனார்ட்ட பேசிட்டு இந்த மாரி திர்ழா இது திருழாக்குல்லா என்ன கர்த்தெரிச்சிட்டாங்கன் சொன்னே
சேர் செரீ
ஆதா சேரி ஓகே ஆ சேர்சிடு கேட்டுட்டாரு அவரு இது கத்துனாரு எத்தன் நாள் நா லீவ் போட்றது அப்டின்னாரு அதனோடதா ஏ
ஞாயிற்றுக்கெழம்மையு அவருக்கு லீவ் இல்ல அதான பிரச்சன்னெ
ஆஹ் இப்ப போன போன வாரொ ஞாயித்துகெழமையு லீவு போட்டாங்களா இந்த வாரமூ இப்ப நாளக்கழிச்சி வெள்ளிக் கிழம போட சொல்லிட்டே நா எனக்காக வெள்ளிக்கெழம போட்டு இத திருப்பி குடுத்துருங்கன் சொல்லிட்டே
உம் உம் எனக்கு இப்ப காஸ் டீ குடுக்க மாட்றாயெங்க வட்டி கட்றதுக்கு கூட தர்ரே தரேன் பேசிகிட்டு இப்ப ஸ்கூல் தெறந்தே ரெண்டு மாஸ் தாச்சு
சண்ட போட்டு வாங்க
எங்கே இங்க வீட்டுக்கே இங்க காசு கரெட்டா வரமாட்டேங்குதே இப்பொ கரண்டு பில்ல பாத்தீயலா
நீங்க யாருப்பா பணக்கார ஃபேமிலி
கரண்டு பில்லு இதெல்லா வந்துருச்சுந்தா தேதி ஒண்ணாயிருச்சு இன்னு பத்து தேதிக்குள்ள நெறையா செலவிருக்கூ போன மாசோ போஸ்ட் ஆபிஸ்கே இன்னு ஒரு ரெண்டாயிரோ எனக் குடுக்கல நாலாயிரோ நா அடுத்த மாசோ அடுத்த மாசோ நாலாயிரோ போஸ்ட் ஆபிஸுக் குடுக்கலியே அப்டின் சொல்றே
உம்
நாலாயிரமாங்குறாரு நா ஓரு மாசோ புல்லா கேட்டே பெரிய அமௌண்ட் ஆகுன்னுதே கேட்டே
வார வார ஒ அம்மா ஏதாது நினப்பாங்கண்ட்டு மூவாயிரம் ரெண்டாயிர மூவாயிர ரெண்டாயிரன் தேக்கு குடுத்துட்டாரு
ம் ம்
நா கேக்க கேக்க குடுக்க எனக்கு வந்து இந்த உங்களுக்கு குடுத்தால்லு சீட்டு காசு போன்ல போட்டேன்ல்ல அந்த காசுதே இத்தனைக்கும் உமாக்காவுக் குடுக்குற கா சீட்டு காசு ஏ காசுல இருந்து குடுத்தது இன்னும் அதங் கூட அவர்ட்ட வாங்க அத இன்னிமேல்தான் வாங்கனும் சி சேரி இருந்த வரைக்கே போன்ல இருந்த வரைக்கும் போடுவோம் அப்புரோ வாங்கிவோம்ன்னு விட்டேன் இப்போ ஃபுல்லா காலியாயி உட்காந்துருக்கே எங்க அப்பா ஒரு எறநூறுவா கேக்குறாரு காசே இல்ல
அச்சச்சோ அப்ப அடுத்து உங்களுக்கு இந்த மாசோ ஆரம்பிச்சிச்சுன்னா சீட்டு காசும் தனியா வரும் மண்றதுக்கு உங்களுக்கு கட்டுற வேண்டி வரும்
ய எனக்கு மட்டுமே கணக் ப்பண்ணுங்களே ஏது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூவா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூவா உமாக்காவுக்கு
ஆ
நாலாயிரூவா போஸ்ட் ஆய்ஸ் போஸ்ட ஆஃபீஸ்
எட்டு அப்போ எட்டாயிரூவா வேணும் உங்களுக்கு இந்த மாசம்
இவர்ட்ட நா பத்தாயிரம் கேக்க போறேன் நா அதேன் காலையிலயே யோசிச்சேன் இந்த மாசம் க எனக்கு முப்பது தேதிக்குள்ள எனக்கு பத்தாயிரம் எனக்கு தனியா குடுத்துட்தேன் நீங்க வேலைய பாக்க போற காக்கணும்
ஆ
இல்ல ஆஸ்பத்திரிக்கு ஆயரூவா ஆயிருச்சுக்கா இல்லேன்னா அந்த காசு இருந்திருக்கும்
ம்
ஆஸ்பத்திரிக்கு ஆயரூவா அந்த அம்மா ஸ்கேன் பாத்ததுக்கு நானூர்றுவா வாங்கி புடுச்சு பீஸ்சு ஒவ்வொரு தடவ ஒவ்வொரு மாரி ஃபீஸ் வாங்குறாங்க இந்த ஆஸ் ப்பதிர்ல எனக்கு புரியவே மாட்டேங்குது
அப்படிதான் வாங்குறாங்கே ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஆ
ம்ம் ஒண்ணுமே இந்த மாசம் பாக்கவே இல்ல செக்கப்பு போனதும் உள்ள போனதும் விசாரிச்சு எப்டி இருக்கீங்க என்னன்னு கேட்டாக கேட்டுபுட்டு படுங்க பாப்போம் அப்டின்னு சொன்னாக ரெண்டு நிமிசோம் பாத்துட் ட்டு விவரம் சொல்லிட்டு மாத்திரய எழுதிட்டு இதே மாத்திரையே போடுங்க ஆப்பா அடுத்த மாசோம் ஸ்கேன் எடுத்திட்டு வந்து பாருங்க ஸ்கேன் வந்து இருவது தேதிக்கு மேல போங்க அவசரம் கெடையாது அவுக எப் எப்போ டேட் கொடுக்குறாலோ அப்ப எடுங்க ஆறு தொடங்குனாலும் பிரச்சன இல்ல அப்டின்னு சொன்னிச்சு அவ்ளோதான் பேசுனது அஞ்சு நிமிஷந்தே வெளில வந்துட்டு கேக்குறேன் அவோ கன்சல்டிங் பீஸ்சு ஃபோர் ஹண்ட்ரடுன்னு போட்டு ருக்குதுக நூற் ரூவாய்க்கு யூரின் டெஸ்ட் மாச மாசம் யூரின் டெஸ்ட் குடுக்கணும்
செரி
அது எப்டின்னு கேளுங்க இந்த மாசம் டெஸ்ட் குடுத்துட்டு இன்னு ரிப்போர்ட் வாங்கல அடுத்த மாசம் செக்கப்ல தான் அந்த ரிப்போர்ட்ட வாங்க்கணும் திரும்ப அடுத் இந்த மாசம் டெஸ்ட் கொடுத்தா அதுக்கு அடுத்த மாசம் வாங்கனும் அந்த மாரியா
ஏங்க ஒரு மாசம் கழிச்சா போய் டெஸ்ட்டோட ரிசல்ட்ட பாக்குறது
ஏனா நம்மல்து நம்ம பாத்துட்டு வர்றது புள்ளைங்க ரிசல்ட் வரமாட்டேங்குது நா கேக்குறேன்
வாங்கறந்தா வாங்கிக்கங்கனே சொல்லுதுங்க நம்ம இப்படி மறுபடியு டாக்டர பாக்குறது
டாக்டர யே போய் பாக்குறிய ரிசல்ட்ட மட்டும் போய் வாங்கிட்டு வாங்க
டாக்டர்ட்ட தான கேட்கணும் வாங்கிவச்சு சும்மா வாங்கி வச்சு நம்ம பாக்குறதுக்காதுக்கு டெஸ்ட் எடுக்குதுக அதுக்கப்ரோ போமுடியாது போன மாச தா அப்டித்தான் குடுத்துபுட்டு வந்துபுட்டே இப்ப போய் கேக்குறேங் கது கரக்டா எடுத்து கொடுத்துச்சு அத கா டாக்டர்ட்ட காட்டுற காக்க காம்க்கிறேன் இந்த டியூட்டி டாக்டர் இருப்பாருல
ம் ம்
அவகள்ட காட்டுரே அவுக அதுல வாங்கி புக்ல எழுதி வச்சிட்டா அத நினைச்ச ச ஒவ்வொரு மாசமும் இப்டி பின்தங்கியே போயிட்டே இருப்பாய்ங்க போலருக்கு இது பாத்ததுக்கு ஐ நானூரூபா கன்சல்ட டிங் நூறுவா ஆ அங்க வாங்கிருச்சுகலா டெஸ்ட்டுக்கு அறநூரூவா மாத்ர ஆயிரத்திநூரூவா கொடுத்
என்ன மாத்திரங்கப்ப கொடுத்துருக்குது உங்களுக்கு
என்னங்க அததா நா உங்கள்டிட்ட கேக்ன்னு நினைச்சேன் எனக்கு மறுபடியும் ப்ரதச்டா கொடுத்துருக்காக ஸ்டாப் பண்ணிட்டு நிப்பாட்டிட்டாக இந்த மாசத்துக்கு நீங்க அதான் நம்ம ன இன்னும் ஏறாம நஞ்சுக்கொடி இன்னும் ஏறணுப்பா இன்னும் போடுப்பா அப்டின்னு சொன்னுச்சு ஆனா இந்த மாத்திர தான் இன்னும் போடுன்னு சொன்னு சாங்கறது எனக்கு ஞாபகம் இல்ல வெளிய வந்து கேக்குர இந்த மாத்திரய ப்ப இந்த மாத்திர ஒண்ணு அப்புரோம் பிளாக் கலர்ல சத்து மாத்திர ஒண்ணு அப்ரோ மத்யானத்துக்கு ஒரு மாத்த ஆஹ் ஹ் அது வந்து விட்டமின் மாத்தர
செரி செரி செரி ஆ
மதியானத்துக்கு வந்து இது கால்சியம் மாத்திர ஒண்ணு குடுத்துருக்கா அது போக இந்த மாரி நஞ்சு கொடி இறங்கனுவங்களுக்கு வந்து இந்த மாரி தர அது பேர் என்ன எக் இல்லல்ல எக்கோ ஸ்ப்ரேனு ஒண்ணு குடுப்பாக பிரசர் மாத்திர மாதிரி இருக்கு அது ப்ரெஷருக்கு போடுறதே ஆனா இந்த இதுக்கு நஞ்ச கொடி இறங்கன்னா கொடுப்பாப்பல
சேரி
அது ஒரு அஞ்சு நா அஞ்சு மாசத்துக்கு போடணுமாமா
ஆ அ
அது போட்டா ப்ரெஷர் கண்ட்ரோலா இருக்குங்கிற மாரி போல
சேரி
அது போட்டே ஆகணும்ன்னனு சொல்லிட்டு அதெல்லா வில வெரும் பத்து ரூபாதா எகோ ஸ்பிரிமு
சேரி சேரி சேரி சேரி
அதுவேல கம்மிதே ம த்த மாத்திரையல்லாம் நூத்தம்பது முன்னூறு இரநூதுதம்பதுணு போயிட்டு இருக்கு
ம்
பத்து நாளைக்கு தா வாங்கிட்டு வந்தே அறநூரூபா
பத்து நாளைக்கா அப்ப எத்தன நாளைக்கு எழுதி கொடுத்துருக்காஹ
ஒரு மாசத்துக்கு
அ மறுபடி வாங்கணுமா
நா எப்போவு பத்து நாளைக்குதா வாங்கிட்டு வாங்கிட்டு வர்றே போயிட்டு போயிட்டு அப்புறந்தா வாங்கிற ஒரே மாச சோ வாங்குற மாரிலா காசு இங்க கொடுத்துவுடணுமே செக்கப்புக்கே போறேன்னு சொல்றே போயிட்டு வாங்றாரு நானா கேக்குறே காசு வேணும்லன்னு அப்புறமேலே என்ன எவளோனு கேக்குறாரு
ஆனா உண்மையலே சொல்ற உங்க வீட்டுக்காரு வெளிநாட்டுல இருந்தார்ல இது நல்லா வாழ்ந்துச்சு காசு இத குடுத்துக்கிட்டே இருந்தாய்ங்க இப்ப நீங்க மாசமா இருக்கையில காசு குடுக்க மாட்டேங்கிறாய்ங்க
ஆ அத உட்று சேறி பரவால்ல நம்ம தலையெழுத்து இதுதேன்னு விட வேண்டிய தா நம்ம ஆசைப்பட்ட ஒன்னே ஒன்னுதே இங்க கெடக்கட்டுனு அதனால சரித்தானு விட்டுக்க வேண்டியதான்னு விட்டுட்டே
ம்
நா இதையே எத்தன நாளைக்குதா சொல்லுவாருன்னு அதையு பாப்போ நீதானே இருக்க சொன்னன்னு எத்தன நாளைக்குதா சொல்லுவாக
ம் ம் சொல்றாரா இன்னமு சொல் றாரா நீன்தே இருக்க சொன்னேன்னு
சும்மா சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாருடா எதா வெளாட்டுக்கு கேட்டோம்னா சொல்லு
ம்ம் ம்
உண்மைய கோவமா சொன்னோம்னா சிக்கிருவோ அவள்ட்டன்னு தெரியும்ல
ஏ அவுங்களுக்கு புடிக்கலையா குடும்பத்தோட இருக்குறதுனு
புடிச்சிருக்குதே அவுக வந்து வந்தா இந்த செலவெல்லா யோசிக்கிறா இப்ப நா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கே டியூஷன் சேக்கணு ஐநூறுவா தாரிகலா டியூஸ் ல விட போறேன்னு நா ஹிந்திய யோசிச்சு நா சொன்னே அவரு திடீர்னு இன்னே என்னென்ன கிட்டே நீ கேப்பன்னு நா பாக்குற அப்டின்னு சொல்றாரு
அப்றோ குடும்பம்னா இது கூட வராதா
டக்குன்னு இப்டி சொர்றாரு சிரிச்சுக்கிட்டு எங்க சித்திராஅத்த வேற வந்திருந்தாகா பேசிக்கிட்டு இரு கேலே நா சும்மா கேட்கவு அவுங்கள பத்தி
ம் ம்
உண்மையாவே ஆனா டியூசன் சேக்கணுமே ஹிந்தி டியூசனு நா என்ன பண்றது எனக்கு தெரியலையே
ஆனா அறநூத்தம்பது ரூவா சொல்லுது இந்த பிள்ள நா அந்த ஜனாஹரி அவுங்க அம்மாட்ட பேசுனே அவுக என்ன சொல்லாங்கனா அவுங்க விட்டாங்களா அப்பதைக்குன்னு மா மாசோ ஆறநூத்தம்பது ரூவாயா எல்லா சப்ஜெட்டு சேத்து
நீங்களே ஐநூறுவா தானங்க வாங்குறீங்க
ஏங்க நா பத்தாவது படிக்கிற பிள்ளைக்கே அறநூறுவா தாங்க வாங்குறே ஒன்பதாவது வரைக்கு ஐநூறு ரூவாங்க இது என்னன்னா நாலாவது படிக்கிற பிள்ளைக்கு அறநூத்தம்பது ரூவா சொல்லுது இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவிங்க படிச்ச
ஒழுங்கா சொல்லி் குடுப்பாகலனு விசாரிக்க சொல்லுங்க
அது நல்லா சொல்லி் குடுக்குதா ஆனா ஆளு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்குதுக போல
டேபிள் எடுத்துக்கோ
சரியா இங்க என்னைய மாரிதே என்னய மாரிதே பிள்ளைக இருக்குங்க போல ஆனா நல்லா தா சொல்லிக் குடுக்குதா சொல்லிக் குடு கூடுதலா நல்லா சொல்லி குடுக்குமா ஆனா அந்த பசங்க படிக்கும்போது இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோ சொல்றதுன்னு தெரியாம ஸ்டார்டிங் அப்பதா ஸ்டார்ட் பண்ணுச்சா மாச மாசோ கூட்டிக்கிட்டே இருந்துச்சா அம்பது அம்பது ரூவாயா
ஏ பேரண்டெல்லா கேக்க மாட்டாகளா மாசோ மாசோ கூட்றதுக்கு
அது அதா சொல்றல அப்ப அதுனால அந்த பசங்கள வந்து நிப்பாட்டிட்டாகலா டியூசன விட்டு அப்பதைக்குனா அவுங்க வீட்ல ரொம்ப செரமப்பட்டாக
அதுக்குதே நா என்ன சொன்னேன்னா நீங்க நேர்ல போய் பாத்தீயனா எ இதெல்லா பாக்கலா அது என்ன மாரிஸ் சொல்றாக எத்தன பிள்ளைக இருக்குக எந்தெந்த கிளாஸு பெரிய பிள்ளைளுக்கு எடுக்குதா நல்லா தெரிதா அந்த மாரி நம்ம செக் பண்ணிக்கலா
டான்ஸ் கிளாஸ்ஸ நிப்பாட்டிட்டேன்ல சோ பரவால்ல அந்த காச இதுல போட்ட மாரியாது இருந்துட்டு போது எப்டி இருக்குன்னு போய் நேர்ல பா த்து விசாரிச்சுட்டு டியூசன்ல விடுவோ அப்புன் நெனஸுகிட்ருக்கே
விட்டுட்டு சொல்லுங்க எனக்கு ஹிந்திக்கு மட் இர்ந்தே ரெடி பண்ணணு நா இந்த ஒரு வருஷோதா நா சொல்லிக்குட்த்துகுவோன்தா யோசிக்கிறே அடுத்த வர்ஷோ எப்டியோ பாத் துக்குவோ இந்த ஒரு வருஷத்த ஓட்டுவோ எனா இவரு இப்பத்தே இங்க இர்ந்திருக்காரு கொஞ்சோ எவுளோ செலவதா ஏற்படுத் துவுட்றதுன் யோசுச்சிட்டு விட்டுட்டே
இப்ப இவவே என்கிட்ட இன்னக்கி படிச்சால மேக்ஸூ மட்டுந்தா அதுவு சும்மா ஒரு ரெண்டு சம்முதா போட்டா அதோட மூடி வஸ் ட்டு வெளாடிகிட்டு அங்குட்டு இங்குட்டு பேசிக்கிட்டு பயல்கள்கில்ட்டயு பேசி அவங்களையு படிக்க விடாம இப்டி பண்ணிட்டு இந்த ஒக்காந்து இப்ப ஒக்காந்திருக் குது இன்னக்கு ரீ ஹோம்வொர்க் எதுமே முடிக்கல சொல்லப்போனா இந்த ரெண்டு மாசமாவே ஒரு மாசோ ஃபுல்லாவே அந்தப்புள எதுவுமே படிக்கல ஏன் மகா
ஐயய
நடத்துன எதுவுமே அது படிக்கல ஹோம்வொர்க்கையு முழுசா அது செய்யல
இப்ப படிக்க வைங்கங்க அப்ப எதயாது எடுத்து சொல்லி குடுங்க
நா டியூஷன் அது நம்ம சொன்னாலா கேக்க மாட்டேங்கிது டியூஷன் பண்றதுதுதா
ஹோமருக்கு அண்ணாலு ஹோமர்க்கு அன்நாளக்கி எழுத வையி இப்போ ஒக்காரவையி எல்லா
எழுத மாட்டேங்குதுங்க இனிமே நாளைக் காலேல நா சீக்கிரமா எழுப்பி உக்காந்து நா அத செய்ய வை கெணுங்க
அப்டி பண்ணாதிக காலேல உங்ளுக்கு வேல இருந்தா என்ன பண்ணுவிக இப்போ ஒ எல்லா பிள்ளைகுளு போய்ர்ச்சுகல இப்ப என்ன பண்றீகனா உக்காரு ஹோம்வொருக்க எழுதுன் சொல்லுங்க இப்போ கூப்புடுங்க எழுதிட்டு நீ போன் சொல்லுங்க கவின் இப்ப அப்பிடியா எக்ஸ்ட்ராலா நா கவின படிக்க வைக்க கெடையாது குடுக்குற ஹோம்வொர்க்க முடிக்க வப்
அக்கா அந்த எனக்கு ஒரு ஃபோன் வருது நா கூப்புடவா வெய்ட் பண்ணுங்க வ திருப்பி கூப்புறே உங்களுக்க நா ஆ
ட்டா சே ஆ